ஹாய் மேம்
ஹாய் சார்
அ குட் ஈவ்
அ நம்ம இப்போ ட்ரிப்புபத்தி பேசலான் சொன்னீங்கல்லியா ஆ ட்ரிப்பு வந்துட்டு நம்ம எந்த ஒரு சூழ்நிலய்லு மனநில செ தெரியாம சரியா இல்லாமல் இருக்கறவ்ங்க கூட ஒரு வெளில போனாங்னா கொஞ்சோ ஃப்ரீயா இருப்பாங்க கோவோ இல்லைங்ளா வீட்லயே அடைஞ்சு இருக்கற்துக்கு வெளிலலா போனோம்னா கொஞ்சோ மனநில நல்லாருக்கு டூரு இந்த மாரி போனாங்கனா அவுங்க வந்து பீஸ் ஃபுல்லா அ இது பண்ணுவாங்க
இன்னு நேத்து ஆ சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல சொல்லுங்க
இல்ல ட்ரிப்பு இப்போ ட்ரிப்ப பத்தி நம்ம பேசலானா நம்ப லாஸ்ட் டைம் இந்த ட்ரிப்பு போனது ம் அதுக்கப்றோ நீங்க இப்போ மோஸ்ட்லி ட்ரிப்புனாலே எந்த ஒரு இது உங்குளுனு ஒரு டெஸ்டினேஷன் இருக்குல அந்த டெஸ்டினேஷனா என்னா நீங்க தெரிஞ்சிகனுல இந்த எடத்துக்கு நா போயே ஆவணு இந்த எடத்துக்கு நா போணு எப்பயாச்சு இது எ வாழ்நாள் கனவு இது இது போயே ஆவணு சொல்லி ஒரு எடோ இருக்கு ஒன்னு எல்லாருக்கு ஒரு எடோ இருக்கும் அதுனா அந்த மாரி உங்குளுக்கு எதா தெரிதா
அந்த மாதிரி எனக்கிருக்கான் கேட்டீங்னா நா வந்து சின்ன விஷயோந்தா ரொம்ப பக்கந்தா அது வந்து நடக்கக்கூடிய விஷ் என்னா நா வந்து எனக்கு சின்ன வய்சுல இருந்து பேங்ளூர் போய்ட்டு வரணுனு ஒரு ஆச இருக் க்கு நாங்க வந்து ஆக்சுலி இங்க பொள்ளாச்சில்ருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் பக்கத்துலதா இருக்கறோ எங்க ரிலேட்டிவ்ஸு அங்க இருக்காங்க ஆனா எனக் இன்னுமே அங்க போறக்கான வாய்ப்பே கெடைக்கில ஆனா எனக்கு அங்க போய்ட்டு வர்ணுங்கற்து ரொம்ப நாள் ஆசைங்க சின்னதுலருந்து சின்னதுலருந்துனா ஒரு எய்து செவன்து படிக்கில்ருந்து அந்த ஊர் மேல ஒரு ஆச ஆனா இப்ப பாத்தா எங்க தம்பியே அங்கருக்கா இப்ப ஒன் இயரா அங்க ஒர்க் பண்ணிட் வித்து ஃபேமிலியா அங்க இருக்காங்க எங்க அத்த ஒருத்தொவ்ங்க அங்யே செட்டில்டு ஆனா எனக்கு வந்து அவங்க ஏதாச்சுனா இங்க வந்துட்டு போயிற்றதுனால எனக்கு அங்க போறக்கான வாய்ப்பே கடைக்குள இனு வருமா என்னன் தெரியில்ல ஆனா எனக்கு அங்க போணுங்கற்து சின்னத்லருந்தே ஒரு ஆ ச இருக்குங்க மத்தபடிக்கு இந்த சும்மா ஆ அவுட்டிங் வெளியூரு அப் அப்டியெல்லா எது இல்ல
ம் செரி பேங்ளூர்ல உங்ளுக்கு பெசிஃபிக்கா எந்த எடோ பிடிக்கு நல்லா
எனக்கு தெரியாதுங்க அந்த ஊரே பத்தி தெரியாது ஆனா மட்டு தெரியு ஆ அவ்ளோதா ஸ்பெசிஃபிக்காலா எந்த ப்ளேஸுங்கற்தல்லா ஐடியா இல்ல பெங்ளூர் அவ்ளோதா பெங்ளூர் போணு ஒரு ரவுண் பண்ணிட்டு வந்துர்னு அவ்ளோதா அந்தாசதா உங்குளுக்கு அப்டி எதாச்சு
ஆமாம்மா எனக்கு வந்து நியூசிலாந்து நியூசிலாந்து போய் ஒருவாட்டி பாக்கணு
ஆ ஆ எனக் அந்தளவுக் பெரிய ஆசையல்லா இல்ல சின்ன ஆசதா
நாங்க இங்க இந்தியா ஃபுல்லா நாங்க டூர் இது பண்ணியாச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு போய் வந்தாச்சு
ஆ அ பரவால்ல குடுத்து வெச்சவங்கதா
ட்ட வந்தாகூட எங்க போய் பாத்து சுத்தி பாத்துட்டு அந்த மாரி நாங்க அடிகடி எப்யா ட்ரிப்பு ட்ரிப்புனு எங்யாச்சு போய்டுவோ பேமிலியோட இல்ல ஃபரெண்ட்ஸ்ங்களோ எந்த மாதிரி கட்சிய நா கொண்டுவோ சிஸ்டர் நா இப்போ வந்து ஆ சொல்லுங்க
ட்ரிப்பு போவோ நாங்க சும்மா இப்டி தஞ்சாவூரு இப்போ இங்க வால்பாறை எங்களுக்கு பக்கோ மழம்பில பக்கோ இந்த மாரி பக்கோ பக்கோ போவோ ரொம்ப தூரமல எங்கயு போனது இல்லீங்க இன்னு ராமேஷ்வரோ திருச்செந்தூர் இதோட நிர்த் திக்றோ அதுக்கப்புறோ வெளியூரு
நீங்க ராமேஸ்வரோ எல்லா போயிருக்கீங்க நா ராமேஸ்வரோ இது வரைக்கு நா போனதே இல்ல எங்கிங்க அத ஸ்டேஜ் அத ஸ்டேஜ் ஸ்டேட் போயிருக்க தமிழ்நா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பாதி எடத்துக்கு நா போனதே இல்ல அதர்ஸ்டேட்டு நெறைய எத்துக்கு போய்ருக்க இந்த இமாச்சல பிரதேஷ் டெல்லி மும்பை இந்த அந்த ஆந்ரா ஹைதராபாத் அதெல்லா போய் சுத்தி பாத்து இருக்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இன்னு கொஞ்சோ எத்து இன்னு பேனஸ்ல இருக்கு அந்த எடத்துக்கு இன்னு நா போவாம இருக்க நீங்களாச்சு தமிழ்நாட்ட எச்சி சுத்தி இருக்கீங்க நீங்க
ஆஹ் ஆஹ் தமிழ்நாட்டு்குள்ள நிறைய பக்கோ சுத்தி இருக்கே
உம்
மதுர ராமேஸ்வரோ திருச்செந்தூரு அப்புறோ திருப்பரங்குன்றோ அந்த மாதிரி இனி அது மாதிரி லாங் போல திருப்பதி இதெல்லா போல
உம்
கனல் ஊட்டி போனதில்ல வால்ப்பார சும்மா போவோ வால்ர் எப்டி வருஷத்துல ரெண்டு டைம் மூனு டைம் போயிருவ எங்களுக்கு இங்கிருந்து பக்க தானா
ஆமா ஆமா ஆஹ்
அதனால போயிருவோ
ஆஹ் கேரளா போயிருக்கீங்களா நீங்க கேரளால அங்க எங்க போய்ருக்கீங்
கேரளா போனது இல்லிங்க நா கேரளால தா இருக்கறோ கேரளா பார்டர் தா ஆனா கேரளாக்குள்ள அதிகமா எங்கியு உள்ள எல்லா போண்ல குருவாயூருக்கு அப்றோ போனதில்ல
கேரளா பாடர்னா நீங்க தெ தென்காசியில இருக்கீங்கா தென்காசி தி திரு
இந்த பாலக்காடு பார்டர்
ஓகே ஒகே ஓகே
பாலக்காடு சைடு
பாலக்காடு சிடா சரி சரி ஓகே ஓகே இது அஹ் இது குற்றாலம் அதுல்லா போயிருக்கீங்களா குட்டாளமு அதப்பமா ஐந்தருவி உம் ஆமா இந்த எங்க பிரஸ் இதுக்லா போய்ருக்கீங்களா நீங்க என்ன சொல்றது அம்யூஸ்மெண்ட் பார்க்கு ஒண்டர்லா அஹ் பிளாக் தண்டர் அந்த மாரி
உம் ப்ளாக் தண்டர் போய்க்கிற பார்க்னா ஜூ மைசூர் ஜூ போயிருக்கற
மைசூர் ஜூவா அஹ் ஓகே அப்ப நீ மைசூர் போய்ருகீங்கன்னா மைசூர்ல இருந்து பக் பக்கோ தான இன்னு பேங்ளூ
தாங் அதுக்குதா சொல்ற பாருங்க சின்ன ஆசதா அத எனக்கு இன்னு நிறைவேறல்ல அது அப்டியே இப்டியே இருக்குது போல போற வாய்ப்பு நெறைய டைம் வந்து நா போகல
உம் உம்
நெறைய இதுகல்லா வந்து நா அங்க போ அப்போதைக்கு அந்த சூழ்நெல அமையல போகறதுக்
உம்ம்ம்
போய்ட்ருக்குது
நா பெங்களூர்ல வந்து ஒரு டூ மந்த்ஸ் அந்த மாரி ஆ டூ மந்த்ஸ் ஒன் டைம் போயிட்டு வருவே பெங்க்ளூர் இந்த சிவாஜி நகரு அதுக்கு அப்மா அங்க இங்க சொல்லி போயிட்டு வருவே பெங்க்ளூர்ல ஏன்னா எனக்கு வர்க்கு கொஞ்ச அதிகமா
நம்ம வந்து ஆ ஆ
ம் அதுனால அப்டியே அங்க போய்ட்டு அப்டியே சுத்தி பாத்துட்டு பேங்க்ளூரு சிக்மங்குளூர் அந்த மாரி அந்து எடத்துக்குலா போயிட்டு சே அது அப்பமா ஒ வேல எல்லா முடிச்ட்டு அப்டியே சென்னைக்கு வர்றது
ஓகே ஆனா எவ்ளோ ஸ்டரெஸ்ஸா இருந்தாலு நம்மளுக்
ம்
ஸ்ட்ராங் இல்லாம இருந்தாலு ஒரு ஃப்ரண்ட்ஸ் கூட சேந்து ட்ரிப் போறப் ப அது ஒரு மைண்ட் இல்லைங்களா ஃபேமிலியா போகறப்பொ ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ் கூட போறப்பொ ஒரு இதா க்கு இல்லைங்களா இப்போ இங்க க இப்போ நெறைய பேர் அத வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறவங்களு இருக்குறாங்க அந்த ட்ரிப்லேயே வாழ்றவங்களு இருக்குறாங்க பசங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர் பொண்ணுகளுக்கு அதே மா அமையற் இதுல ஆனா பசங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர் சேந்தாங்கன்னா சீக்கிரமா போயிடுறாங்க லாங்கு போறாங்க இப்ப பொண்னுங்களு நெறைய போறாங்க மேரேஜ் ஆகாம வெளியில வேலைக்கு இருக்கிறவங்கல்லா பாத்தீங்கன்னா ஒ ரு வாரமெல்லா அப்டியே வெளியில போறாங்க ஜாலியா ஃப்ரெண்டு கூட இருக்குறாங்க அந்த மைண்ட் ஃபிரீயாயிட்டு வர்றாங்க ஆ ஸ்ட்ரெஸ்ஸ கெறைக்கிறதுக்கு அந்த பயணங்குறது ரொம்ப அவசியமா இரு
ரொம்ப அவசியோ ஏன்னா இப்ப உள்ள ஜென்ரேஷனு அந்த ஃபிரஷ ஆது அந்த ஒர்க் பிரஷரு வேலைக்கு போ போயிட்டு வந்த ஒன் என்ன கொஞ்சொ ம மென்டல் டெஸ்ட் ஆயி சேரி ஒரு மாசத்துக்கு இந்த சி இந்த மாசொ இந்த இவ்ளோ ஒர்க் பண்ட்டோ செ மூணு வர்ஷத்து வெச்சுருப்பா இவ்ளோ இத எத்துற அங்க போயிட்லா இங்க போயிட்டா செரியா
ம் கெளம்பிடுவாங்க கேரளாலலா பாத்தீங்கன்னா ஆ வா இ இந்த இந்த அந்த சம்மர்ஸ் ஸி இது முடிஞ்சிருச்சுனா லீவ் முடிஞ்சிறோ அப்ப இ அடுத்த லீவ் வரைக்கு ஒரு சீட்டு மாரி போடுவாங்க அந்த சீட் வந்து அந்த வருஷ கடைசி வருஷ முடியிற போ அந்த மாச லீவ்ல வந்துட்டு ஒரு வேனு பெரிய வேனெல்லா எடுத்துட்டு ட்ரிப் போயிறுவாங்க இங்க கேரளாக்குள்ளல்லா அதிகமா அப்டிதா அது ஒரு பழக் கமாவே கொண்டு வந்துருக்குறாங்க நெறையா ஃபேமில எல்லா வருஷத்துல ஒரு டைம் ரெண்டு நாலு நாள் அஞ் சு நாள் எங்கனா ஒரு பக்க வெளியில போயடுவாங்க அதுக்கான எக்ஸ்பென்ஸ் அது க்கா காசு வந்து அவங்க வருஷ ஃபுல்லா சேத்துருக்க ஆரம்பிச்சு ருவாங்க ஒரு அமௌண்ட் இவ்ளோன்ட்டு சேத்தி போயிட்டு வந்துருவாங்க நெ நெறைய பேர் இதுல அப்டிதா பண்றாங்க இங்க கேர்ளால ஆனா சில பேர் என்ன நெனைக்கிறோ அங்க போயிட்டு எதுக்கு காச் செலவு பண்ணி ட்டு அது இருந்தா ஒரு செலவு பண்லா ஆனா அது தப்புங்க நீங்க எவ்வளோ வெச்சுருந்தாலு நாளைக்கு கொண்டு போ போறதில்ல
லாமா
நம்ம அது எவ்ளோ காசு நம்ம இப்டி மிச்ச புடிச்சு மிச்ச புடிச்ச வச்சாலு கொண்டு போ போற துல்ல இந்த மாதிரி அனுபவிச்சக்கணு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலு கெடைக்கிறத அப்பப்ப அனுபவி ச்சுக்கனு போய் பசங்க குட பொண்ணு கூடயாட்டு பேமிலி கூட கொழந்தை கூட கொழந்தைகளுக்கு கூட வெளியில கூட்டிகிட்டு போறதுதா நல்லதுங்குறாங்க பெருசாயி போறத விட அந்த குழந்தையு அஞ்சு வயசு பத்து வயசுக்குள்ள எவ்வளோ தூரம் நம்ம கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம அதுகளுக்கு ஒரு ஞாபகமாமா அதெல்லா ஏன்னா பெருசாானா அவங்களுக்கு பொறக் ஏன்னமோ தெரியாது அவங்க ஃபேமிலி எப்டி அவங்களோட லைஃப் எப்டி மாருன்னு தெரியாது து இல்ல அந்த கொழந்தைகாலயே கூட்டிட்டு போயிடு நல்லதுங்குறது இப்ப சொல்லிருக்கறாங்க அப்டியும் கூட இருக்கு
ஆமா ஏன்னா அவங்களோட அவங்களோட இது வருங்காலத்துல அவுங்க இப்டி பண்றாங்க குடும்பத்த அவுங்க எப்டி ரன் பண்ணுவாங்க அதெல்லா யோசிச்சி இப்ப உள்ள பசங்கலே நம்ம இது நம்மண்ணா சொல்லிட்டு வா போவோ நீங்கசொன்ன ஐடியா பசார் நல்லாதா இருந்துச்சு நீங்க அந்த சீட்டு போட்டு இது பண்றது சொன்னீங்க பாத்தீங்களா அது கூட சூப்பராதா இருந்துச்சு
ஆமா ம் இந்த மாரி நறையா இருக்குங்க இங்கியே இந்த சைடுலா கேரளால நறைய இருக்காங்க பாலக்காடு சைடு அந்த சைடுலா பாத்தீங்ன்னா இந்த லீவுல பாத்தீங்ன்னா ஃபுல்லாக் டிராவல்ல் டிராவலாவேதா போவோ அதிகமா கேரளா வண்டி அ அதிகமா இருக்கோ நோட் பண்ணீங்ன்னா தெரியு
ஆமா ஆமா
போறது எல்லா அவுங்க போவாங்க நெறையா அவுங்க அத வந்து ஒரு டு இதாவே செய்வாங்க
என்ன ம்மா
ம் வர்ஷோ வர்ஷோ போய்ருவாங்க கம்பல் செரி
செரி மேம் இப்போ லாஸ்ட்டா நீங் இங்க டுவல்டென்னு இங்காச்சி இப்போ ரீசன்டா ஒரு எடத்து போயிட்டு வந்தா சூப்பராக்குது இனிமேல் இங்க நம்ம போயிட்டு நாம் புதுசா ஒரு இடம்போயிட்டுல்ல அந்த எடோனா எந்த மாரி எடோ எந்த எடத்துல நிப்பீங்க
ரீசன்டா நாங்க போனோன்னா ரீசன்ட்டா எங்கயு போகலீங்க இப்போ வால்ப்பாற தா போனோ ரீசன்டானா வேற எங்கேயு போல அங்க போனோ ரொம்போ க்ளௌடு நறையா இருந்துச்சு ச்சு பனியா இருந்துது ஆரு நிக்குறதுங்கூட தெரியாது அப்றோ வால்பாறயிலிந்து திருப்பள்ளி ரோடு இருக்குங்க ரொம்போ ஒரு
ஓகேங்க இல்ல நா வால்பாற போயிருக்க இன்னோன்னு சொன்னீங்க பாத் நா அங்க போனதுல்ல
ஆமா வால்பாறையிலிருந்து அதிரப்பள்ளி ரோடு ரொம்ப இதா இருக்கோ போறக்கு நல்லாருக் கோ ஃபுல்லா காட்டுக்குள்ள போற மாரி இருக்கோ அங்க பனி அந்த மழ டைம்லா போனோம்னா பனி முன்னாடி போற கார் பைக்குங்கூட தெரியாது பனி அவ்வளோவு இருக்கோ அது ஒரு மாரி அழகா இருக்கு பார்க்க அது குளுரா நல்லா இருக்கோ கார்லலா கார்ல போனாலோ நல்லா இருக்கோ கார்ல விட பைக்ல போனா அத வுட நல்லாருக்கோ முன்னாடி போற கார் இருக்கோம்போ தெரியாது ரொம்போ என்ஜாய் பண்ணீட்டு போலா
ஏ நீங்க கார்ல அதிகமா கார்லதா டிராவல் பண்ணீவியா இல்ல பைக்லதா டிராவல் பண்ணுவீங்களா
ஒரு கொஞ்சோ பேரு ஃபேமிலி எல்லா இருந்தாங்கன்னா கார்ல போவோ நாங்க எங்க வீட் ல அவரு மட்டு போற மாரி இருந்துதுனா பைக்ல தா போவோ அதிகமா பைக்ல தா போவோ நாங்க ரெண்டு பேர் மட்டு போற மாரி இருந்துதுன்னா பைக்ல போவோ
ஓகே
எங்யாச்சி ஒரு பக்கோ தூரமால்லா போ மாட்டோ தூரமா போறதுதனாலே ட்ராவலரு அந்தமாரி தா எடுத்துக்குவோ நறைய பேர் சேந்துதா போற மாரிதா போவோ நாங்க தனியா நாங் நாங்க ரெண்டு பேரு மட்டு போவணோனு நெனச்சோம்னா எங்கேயாச்சு இந்த பக்கத்துல மலம்புளா இது எல்லா போறதுன்னா வால்பாறன்னா கொஞ்ச தூரம் போனோ ஹில்ஸ்ல கொஞ்சோ தூரோ போயிட்டு டீ ஸ்பாட் ஒன்னு இருக்கு அங்க குடிச்சிட்டு கொஞ்சோ நேரோ இருந்துட்டு வந்துருவோ மேலலெல்லா போவமட்டோ பைக்ல போவோ பசங்க எல்லாத்தையு கூட்டிட்டு போற மாரி இருந்தா கார்ல போயிர்வோ
ஓகே ஓகே
பைக்ல போறப்ப நல்லா இருக்கோ ஆனா
ஆ ஏன்னா பைக் தா நாங்க மோஸ் ஸ்லயே அப்ப வீட்டுக்கு போவோ பசங்க நாங்கல்லா ஃபிரண்ட்ஸ்ங்கு கூட போனாலே பைக் தா அப்படி ஃபேமிலியோட போனோனா டெம்போ ம் சேரி ஓகே மேம் உங்க கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷ மேம்
ஆ சந்தோஷோ சரி ஆ ஓகே
சொல்லி பாத்ததா
என் என்ன